ப்ளீ
வணக்கம் தோழி என்ன பண்றீர்கள்
என்ன பண்றீங்கோ எப்டி இருக்கீங்கோ
நல்லாருக்க தோழி.
க் கு ம்
டீ காஃபி எல்லாம் அருந்தி விட்டீர்களா
காஃபி ஆரிவிட்டது குடித்துவிட்டேன். இப்பொழுது சமோசா சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்.
சரிங்க சரிங்க தோழி.
ம் நீங்கள்?
நான் எதுவும் சாப்பிடவில்லை தோழி சும்மாக தான் இருக்கிறேன்.
நல்லது நல்லது. சொல்லுங்கள் வேற என்ன?
சமோசா போன்றவற்றை சாப்பிட்டால் உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் தோழி. அதிகம் சாப்பிடாதீர்கள்.
ஆமா அதனாலதான் நான் சாப்பிடவில்லை.
ம் இப்பொழுதெல்லாம் நம் நாட்டில் எல்லாம் சிறுதானிய வகைகள் அனைவரும் சாப்பிடுவதில்லை இந்த மாரியான தீங்கு உணவுகளை தான் அதிகம் சாப்பிடார்கள்
வாங்கி வந்து விட்டார்கள் வீணாகி விடுமே என்று சாப்பிடுகிறேன் அதும் ஒன்றுதான் ஒன்றுக்கு மேல் நான் சாப்பிட மாட்டேன்
இல்லைங்க தோழி நம் வந்து இப்ப ம் அனைவரோட உடல் நலத்திற் பற்று பேசலாம் அதனால் சொல்கிறேன்
ம் சொல்லுங்கள் சொல்லுங்க
என்ன என்னென்ன சாப்பிட்டால் என்னென்ன இதுவாகும் அப்படின் என்று கூறப்போகிறேன் உங்களுக்கு ஏதாவ்து இடையூறுகள் இருக்கிறதா
இல்லை இல்லை நீங்கள் கூறுங்கள் நான் கேட்கிறேன்
சரிங்க சரிங்க தோழி காலை எழுந்தவுடன் உடன் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மிகவும் அவசியம்
இஹும் ஆமாம்
ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள் எதனா ஆ.
ம்
அதாவது தேநீர் அருந்த வேண்டும்.
ம் தேநீர் உடலுக்கு நல்லதா தோழி
இல்லை தோழி அந்த தேநீர் கிடையாது
ம்
நம் கொதிக்க வைத்த நீரில் தேன் மற்றும் எலுமிச்சை சாறை சேர்த்து அருந்த அதனால் உடலுக்கு உ உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்துவிடும்
ஆமாம் ஆமாம் ம் நல்லது
அன்று முழுவதும் உடல் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக காணப்படுவார்கள்
ம் ம்
பின்பு வந்து நம் என்னென்ன உணவு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன்
ம் சொல்லுங்கள்
காலை ஏழு ஏழு ஏழ்ர டூ எட்டு எட்ர அதுக்குக்கப்றம் எந்த ஒரு காலை உணவையும் எடுத்துக்கொள்ள கூடாது எட்டு மணிக்குள் காலை உணவு எடுத்துக்க கொள்ள வேண்டும்
ம்
எட்டு மணிக்கு எடுத்துக்குன்னா ரெண்டு இட்லி சட்னி சாம்பார் இல்லியா இல்லையெனில் ஆ தோசை ரெண்டு சட்னி சாம்பார் அப்புறம் மிக முக்கியமானது பு்ரோட்டீன்ஸ் புரத சத்துன்றது மிகவும் அவசியம்
ம் ம்
இரண்டு முட்டை
ம் ம் ம் ஆமா
இதனை கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும்
ம்
பிறகு வந்து ஒரு பத்து டூ பதினொரு மணி அளவில் மோரு இல்ல இல்ல பழ பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் சுண் டல்கள் அந்த மாரி நம் உணவில் சேர்த்து கொள்ளலாம் பதினொரு மணி அளவில் பசி த்தால் பிறகு ஒன் பன்னெண்டரை டூ ஒன்றை அதுக்குள் நம் மதிய உணவை முடித்துற்க வேண்டும்
ம்
நம் மதி மதிய உணவிற்கு சாதம் என்பது கொஞ்சமாக இருக்க வேண்டும்
ம்
கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் கம் கண்டிப் பாக கீரை வகைகள் காய்கறி வகைகள் நெ றையா இருக்க வேண்டும் சாதத்தை விட அதிகமாக இரு மடங்காக இருக்க வேண்டும்
ஆமாம்
அப்பதாம் உணவில் நம் புரத சத்து நம்மளுக்கான தேவையான இரும்பு சத்து எல்லாம் அனைத்து சத்துக்களும் கிடைக்கும்
ம் ஆமாம் ஆமாம் சரிதான்
பிறகு உங்களுக்கு பசித்தால் மூன்று மணி அளவில் ஒரு சுண்டல் இல்ல சுண்டலை அப்படியே சாலட் மாரி செஞ்சு சாப்பலாம்
ம்
அப்டி இல்ல ஃப்ரூட் பழங்களை கட் கட் பண்ணி சாப்புலாம்
ம் ம்
கா பச்ச காய்கறிகளயும் சிறு துண்டுகளா க நட் நறுக்கி அதில நா ஆ அதனுடன் ஆ தயிர் மற்றும் உப்பு
ம் ம்
கொஞ்சம் மிளகுத்தூள் லெமன் கேரெட் துருவல்
ஆ ஆமாம்
வேண்டுமென்றால் வேர்க்கடலை சுண்டல் அதெல்லாம் சேர்த்து
ம்
மொக்காச்சோளம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டால் அது ஒரு உணவு வகையா சிறு தானிய உணவுகளாக இருக்கும்
ம் ஆமாமா சரியாக சொன்னீர்கள்
ம் ஆ பிறகும் ம் ஆறு டூ ஏழு மணி வரியும் உடற்பயிற்சி நடை பயிற்சி மிகவும் அவசியம்
ம்
குயந்தபச்சம் நாப்பத்தைந்து மணி நேரமாவது நடக்க வேண்டும்
ம்
அதிகபச்சம் ஒன்றர மணி நேரமாவது நடக்க வேண்டு
ம் ம் ஆமா மாலையிலு இரவு இ மாலையிலு காலையிலு நடைபயிற்
ம் ஆம் பிறகு இரவு சிற்றுண்டியை
ம்
எட்டு மணிக்குள் முடித்துவிட வேண்டும்
ம் ஆமாம் அது செரிமானமாக ஆமாம் ஆமாம்
ம் செரிமானத்திற்கும் நல்லது அதுவே மிக சிறந்த நேரமாகும்
ம் சரியாக சொன்னீர்கள்
நம் சிற்றுண்டிக்கு என்ன சமைக்க வேண்டும்மென்றால் இரண்டு சப்பாத்தி துண்டுகள்
ம்
பன்னீர் கிரேவி மற்றும் இரண்டு முட்டை
ம் ம்
பச்சை காய்கறிகள் கேரட் அல்லது வெள்ளரிக்காய் ஏதாவது ஒன்று எடுத்து கொள்ள வேண்டு ம் கண்டிப்பாக வேண்டுமென்றால் ஒரு டம்ளர் மோரும் அருந்திவிடலாம்
ஆம்
உங்களுக்கு எந்தவித சளி தொல்லை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அருந்தலாம்
ஆ ம்
இந்த வாழ்க்கை முறை பயன்படுத்தனால் கொஞ்சமாவது நம் உணவில் ஆரோக்கியம் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும்
ஆமாம் மெயின்
ம்
ம் பரவாலை சரியாக சொன்னீர்கள் அதை அனைவரும் பயன் பின்பற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும்
நல்லது தோழி அது மட்டுமின்றி எட் ட்டு மணி நேரம் கண்டிப்பாக உறக்கம் வேண்டும்
ம்
ஃபோன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும்
ம்
ஃபோன் அதிக நேரம் பார்க்கவு கூடாது பேசவு கூடாது
ஆமாம் ஆமாம்
இரவு நேரங்களில் அதிகம் முழித்திருப்பது மிக தவறு
ஆமாம்
தினமும் யோகா செஞ்சுட்டு தா படுக்க வேண்டும்
இரவு
ம் ஒரு பத்து நிமிடம் டு பதினஞ்சு நிமிடம்
ம்
எதனா யோகாசனம் செஞ்சுட்டு தான் படுக்க வேண்டும்
ம் ம்
மிக முக்கியமானது நெறைய தண்ணீர் குடிக்க வேண்டும்
ஆமாம் ஒரு நாளைக்கு மூன்று டூ நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும்
சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் முக்கியமானது
ம்
இதை அனைத்தும் செய்தால் நம் உடவில் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் நோயின்றி வாழ்க்கையை கொஞ்சமாவது வாழலாம்
ஆ ம்
ஏனென்றால் இப்ப இப்ப இருக்கும் நம் வாழ்க்கை சூழல் ம் எது எது வந்து எது இயற்கை எது செயற்கை என்று நாம் அறிய முடியாது
ம்
நம் வாழ்க்கை முறை இப்படியாவது கொஞ்ச பயன்படுத்த வேண்டும்
ஆமாம் ஆமாம்
ஒரு நாளைக்கி குறைந்த பட்சம் புரத சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்
ம்
அறநூறு புரத சத்துமா சத்தாவது ஒரு நாளைக்கி எடுத்துக் கொண்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது
ம் ஆமாம்
மோர் மோர் குடிக்கலாம் அந்தமா தண்ணி குடிக்கலாம் நீங்கள் உடல் எடை குறைப்பதற்கும் இந்த இதுவெல்லா ஒதவு இந்த அட்டவணையை பயன்படுத்திக் கொள்ளலாம்
ஆமாம்
உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா தோழி
இல்லை இல்லை நீங்கள் சொன்னது அனைத்தும் சரியாக இருக்கிறது இதை பின் பற்றினாலே போதும் மக்கள் நலமுடன் வளமுடன் வாழ்வார்கள்
சரியாக ஸ்
மருத்துவமனைக்குப் போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும்
ஆம் அத் ஆ ஊனா மருத் த்துவமனைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் பழைய காலத் தின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதுவே ஆரோக்கியத்திற்கும் உடலுக்கும் நல்லது
ம் ஆமாம்
இயந்திரங்களை பயன்படுத்தாமல் கைகளில் வேலை செய்து இருந் தாலே உடலும் உடம்பும் நன்றாக இருக்கும்
ஆமாம்
இந்தப் பதிவை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்கு நன்றி தோழி
ம் நன்றி நன்றி நன்றி தோழி நன்றி
மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் பகிர்ந்து கொள்ள விடைபெறுகிறேன்
நன்றி நன்றி நன்றாக உரையாற்றினீர் நன்றாகப் பேசினீர்
ம்
நன்றி தோழி ம்